அப்படி இருக்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி
நானா உங்ககிட்ட பேஸ்லா அப்டின்னு கால் பண்ணே
அப்டிங்ளா என் வீட்ல ஒரு கல்யாணோ வரப்போது தோழி நா ஒரு மெஹந்தி ஆர்ட்டிஸ புக் பண்லானு நெ னக் க்கிறேன் உங்ளுக்கு எதாது மெஹந்தி ஆர்டிஸ் பத்தி தெரியுமா
தாணி போடுவேனே தெரியாதா உங்களுக்
அப்டிங்ளா இல்ல தோழி எனக்கு தெரியாது ஒரு மெஹந்தி பொண்ணுக்கு ப்ரைடுக்குன் போடுணுனா எவ்ளோ ஆகு அவுங்க சொந்தக்காரங்களு கு சேத்து போடணுனா எவ்ளோ ஆகு
ம் மருதாணி பாத்தீங்கன்னா பிரைடல்ஸ் க்குன்னு தனியா டிசைன்ஸ் எல்லாருக்கு அவங்க டிசைன்ஸ் க்கேத்த மாதிரி கூட பேக்கேஜு அஞ்சாயிரூபாலேருந்து பத்தாயிரூபா வரைக்கு கூட போகுது இல்ல நார்மல் அவங்களா ஓனா போட்னா கூட மூணாயிரத்தி ஐநூரூபா வரைக்கு போடுவாங்க லாஸ்ட்டு இப்ப நா உங்குளுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரூபாலருந்து போடுறே பிரைடலுக்கு கைக்கு காலுக்கு எல்லா சேத்து ஆ கல்யாண பொண்ணுக்கு
ஓகே ஐ மீன் அவங்க மிலி மெம்பர்ஸ் அவங்குளுக்கு சேத்து ஒரு காம்போ பேக்கா
அந்த மாரி பாத்தீங்கனா ஆ அதுக்குன்னு ஒரு தனியா நா எங்க கிட்ட ஒரு சேட் போர்டுருக்கு அதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ லென்துக்கு எவ்ளோ க் காஸ் ட் காஸ்ட் ஆகூ எவ்ளோ லென்த் இப் நீங்க வெறூ அந்த பாதோ ஃபுல்லா போடணூ அந்த மாதிரி முட்டி வரைக்கும் போடணு அரைக்கை போடணு அப்டின்ட்டு சொல்லி இரு கேக்குறாங்க அப்டின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முன்னூறு பால இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐநூறு ரூபா வரைக்கும் முடியு ஒரு கைல ஒரு ஒரு சைடு
புரிது புரிது
உம் அந்த மாரி நாங்க என்ன பண்ணுவோ ஒரு லிஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி நாங்க வெச்சிருப்போ ப்ரைஸ் சேட்டு அப்டினு சோ அந்த மாரி எவ்ளோ ஆளுங்களுக்கு அவுங்க போடணுமோ அவுங்கோட பட்ஜெட்டு் ஏத்தா மாரி அவுங்க லென்த் எவ்ளோ அவுங்க சொல்லிருவாங்க இப்போ ஒரு சில பேரு அரபிக் டிசைன் வர கெஸ்ட்டு எல்லாருக்குமே அரபிக் டிசைன் போடுங்க அப்டி சொல்லிருவாங்க ஒரு ஆளுக்கு முன்னூறுபா பட்ஜெட் அந்த மாரி சொல்லிருவாங்க இப்போ ஒரு ஐம்பது பேர் இருக்குறாங்க இதே அளவுக்கு இதே லென்துக்கு க்கு எல்லாருக்கூ போட்டு விட்டுருங்க அப்டின்னு சொல்ற ஆளுங்கோ இருக்காங்க ஒரு சில பணக்காரங்க அவுங்க என்ன கேக்குறாங்களோ அந்த லென்த்துக்கு போட்டுறுங்க அப்டின்னு சொல்றவங்களுக்கு நம்ம சேட் போர்டு அனுச்சு விட்டுணு
செரி செரி செரி நீங்க வந்து ஒரு குழுவ வச்சு நடத்துறிங்ளா மெஹந்தி கம்பெனி மாதி
இல்ல மேஹா இல்ல இல்ல ஓனாதா அப்டியே பர் நல்லதான் இது பண்ணிட்டு இருக்கேன்
மெஹந்தி கோன் எப்படி நீங்களே ரெடி பண்ணுறிங்களா மெஹந்தி கோன் நீங்களே ரெடி பண்ணுறிங்களா வீட்லயே
கோன்னு நானே ரெடி பண்றேன் இப்ப புக் புக் பண்ணிட்டாங்க நினைச்சு ஆர்டரு நானே எல்லாம் மருதாணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து எடுத்துட்டு போயிடுவேன்
அப்ங்களா இப்போ வெளியூர் அப்டில்லா புக் என்ன பண்ணாங்கன்னா அவுங்களுக்கு அங்கே போய் பண்ணி வுடுவீங்ளா அதுக்கு நெறைய சார்ஜஸ் வாங்குவீங்ளா
இங்கன்னா இந்த சென்னை ஏரியா அந்த மாரி ஏரியால எங்க கூப்டாலூ நா ஹோம் சர்வீஸ் பண்ணுவே அவுங்க அதுக்கேத்த மாரி எவ்ளோ டிராவல் ஆகுதோ அந்த சார்ஜஸ் எனக்கு பே பண்ணிருவாங்க
அப்டிங்ளா இப்போ வந்து நீங்க சென்னனல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களே அப்ப மதுரை க்கு போனு திருநெல்வேலிக்கு போனு அப்டின்னா அதுக்கானதெல்லா எப்
அ.. அந்த ஆமா அந்த மாறி நா கூட க்லைண்டே இந்த மாரி எனக்கு டிராவலுக்கு புக் பண்ணுவாங்க இப்போ அந்த மாரி எடத்துக்கு தூரமா கூப்புட்றாங்க அப்டின்னா அவ்ங் பு நல்ல பட்ஜெட்டா இருப்பாங்க இலோ பட்ஜெட்டுன்னு மரதானிக்கு எடுத்து வெச்சிருப்பாங்க அம்பதாயிருபா நாபதாயிருபா அந்த மாரி எடுத்து வெச்சிருப்பாங்க அவுங்க என்ன பண்ணுவாங்க புக் பண்ணுவாங்க என்ன இந்த மாரி வர முடியுமானு என்னால முடிஞ். ஞ்சுன்னா நா போவே இல்ல என்னோட குரூப்ஸ்ல கூட இந்த மாரி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போய்ட்டு போட்டுட்டு வர ஆர்டிஸ்ட்டு இருக்குறாங்க
எல்லா அப்டியே ஒரு குழுவா இருக்கீங்ளோ உங் ங்உளுக்கு தனியா பேசி வச்சுட்டு ஒரு. குழுவா அமச்சி வேல செஞ்சிட்டிறிங்ளோ
ஆமா ஆமா கரட்டா சொன்னீங்க எனக்கு இப்போ எனக்கு ஆடர் இருக் கு இன்னிக்கி பத்தாந்தேதி எனக்கு ஆர்டர் வருது அப்டின்னா நா பிஸியா இருந்தே அப்டின்னா என்னோட உன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி இந்த எடத்துக்கு நீ போய் போட்டுரு அப்டின்னு நா அம்ச்சு வச்சிருவே அவள
உதவிதான
ஆமா ஆனாலூ உதவினா கூட இது சும்மா உதவி கெடையாது தெரியுமா உங்குளுக்கு தோழி இதுக்கூ எங்ளுக்கு சார்ஜஸ்ஸு இப்போ அவங்க ஒரு பிரைடல் பேக்கேஜ்க்கு அஞ்சாயிருபா வாங்கறாங்கன்னா ஆய்ருபா அவுங்ளுக்கு குடுத்துர்னு நம்ம
அதே மாறி அவுங்க உங்களுக்கு அனுப்புறாங்
ஆமா ஆமா கரெக்ட்டு சொல்நீங்க இப்போ எனக்கு அவுங்க ஒரு ஆடர் அவங்ளுக்கு வந்து இது எனக்கு விட்டு குடுக்றாங்க அப்டின்னா அவங்களுக்கு அஞ்சாய்ரூபா அந்த பிரைடல்ல வருது அ. அப்டின்னா அவுங்க ஆயிரூபா எடுத்திட்டு எனக்கு நாலாயிரூபா குடுப்பாங்க
பரவா. இல்லியே அவுங்குளுக்கூ லாபோ கெடச்ச மாறி இருக்கூ உங்ளுக்கூ லாபம் கெடச்ச மாரி இருக்கூ ரெண்டு பேருக்கு செரி சமமா
அது அவுங்குளுக்கு லாஸ் ஆக கூடாது இல்லியா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆனாலு அவுங்க உங்ளுக்கு தரணுல தராங்கல்ல கமிஷனூ ஒரு சில பேர் தர த.. நாதானே போய் பண்ணே அப்டின்னு சொல்லாம அத தரத்துக்கூ நெறைய பேர் இருக்கதானே செய்றாங்க
ஆமா கரட்டா சொல்லீங்க தோழி ஆக்சுலி பாத்தீங்கன்னா நெறய பேரூ இது தரதுக்காகவே என்ன பண்ணுவாங்க ரொம்ப அலுவாங்க
ஆ. அதுதா நா சொல்றே நாம போயிட் ட்டு ஏ அவுளுக்கு குடுக்
ஆமா நம்ம கஷ்டப்பட்டு போய் போட்றோன் நம்ம எதுக் குடுக்கணுனு ஆனா நம்ம ஒ இதெல் இதெல்லா ஒரு ப்ரீ பிஸ்னஸ்ஸு ட்ரிக் இல்லையாங்க தோழி என்னனா இப்ப உங்கள்க்கு ஒரு ஆர்டர் வேணு அப்டின்னா நீங்க கொஞ்சோ விட்டு குடுத்தா தானே இப்ப உங் அவங்க கிட் நீங்க விட்டு குடுத்தாதான் அவங்க உங்ளுக்கு ஆர்டர் தருவாங்க இப்ப நம்ம ஆயிருபா பாத்துட்டு நாலாயிருபா விட்டுறோம் இல்லியா
அது என்னோ உண்ம தா இருந்தாலு அவங்க போயி பாக்கறாங்கல்ல அவங்க போயி அந்த மெஹந்தி வந்து இப்ப அவங்க தான போய் மெனக்கெட்டு உட்காந்து கிட்டத்தட்ட ச் ஒரு ஒரு பொண்ணு பிரைடல்ல இருக்கட்டுமே அந்த பொண்ணுக்கு எவ் வ்வளோ நேரோ ஆகு
ஆமா தோழி கரெக்டா சொல் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அது மாதிரிதா ஆச்சு
ம் ம் ம்
ரொம்ப கோபமா வரு என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு போட்டு அப்டியே அலுவா மாதிரி எடுத்து அவளுக்கு ஆயர்ரூபா குடுக்குறோமே அப்டின்னு ஆனா எனக்கு அது சம்பாரிக்க சம்பாரிக்க தா எனக்கு புரிய வந்துச்சு சரி நம்ம ஒரு ஆர்டர இவளுக்கு ஆயர்ரூபா குடுத்துக்காக அழுதுட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணோனா வர நாலாயிரம் ரூபாய் எனக்கு மிஸ் ஆயிருமே அது நம்ம மிஸ் பண்ண கூடாது என்னோட ஒரு நீ வர இன்கம் என்னோட வர ஒரு வேலைய நா மிஸ் பண்ணக் கூடாது அப்படின்னு அந்த ஆர்டர் நா அக்செப்ட் பண்ணிப்ப புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு பிசினஸ் ட்ரிக்கு
அது தா அதெல்லா நீங்க குழுவா இருந்து அமைக்கம்போது அது உங்ளுக்கு கொஞ்ச லாபமும் இருக்கு நஷ் கூச்சமு இருக்கு அது ரெண்டுமே நீங்க வந்து அத நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க பேஸ் பண்றது பொறுத்து தா லாபம் வருது அப்படிங்கிறதாலு ரொம்ப சந்தோஷமு அடையாம நஷ்டோ வர்றது அப்படின்றனால துவண்டு போய் உக்காராம ச் நீங்க அத போய் ஸ்டெடிய நின்னு பண்ணா தா உங்ளுக்கு வந்து அத எல்லாமே அப்படி தான
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி
இப்போ ஒரு பொண்ணுக்கு மருதாணி போடணு அப்படின்னா கைக்கு காலுக்கு முட்டி வர போடணும் அப்படின்னா எவ்
அஞ்சாய நான் அஞ்சாயிருபா வாங்குவேன் கண்டிப்பா அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் தோழி
அவ்ளோ நே நீங்க வந்து குறுக்கு கடுக்க உக்காந்து பண்ணணுமே அது அது பண்றது எவ்ளோ பெரிய சாதன அவங்களுக்கு அவுங் உங்களல்லாம் யார் வெளிய சொல்லாம இருக் இருக்காங்க உங்களோட உங்களுக்கும் ஒருத்தர் இருக்குல்ல காந்து நீங்க பண்ணணு அது வரியூ நீங்க வெளியூர்லந்து வரணூ உங்க வீட்ட வுட்டு அதல்லா செஞ்சு எடுத் த்துட்டு வந்து நீங்க போறதலா உங்ளுக்குலா தனியா ஒரு அப்ரிசேஷனே குடுக்குணு
செரியா சொன்னீங்க தோழி ஏக்சுவலி இது நறிய பேருக்கு தெரிய மாட்டிங்கிது என்னாடா இந்த மருதாணி போடதுக்கா அஞ்சாய்ர்பா நாலாயிரபா கேக்கறாங்களே அந்த மாரிதா ரியாக்ட் பண்றாங்க தோழி தெரியுமா உங்களுக்கு ஆனா ஒரு அஞ்சு மணி நேரோ ஆறு மணி நேரோ கன் டினியூஸா உக்காந்து நாங்க போட்றோமே நம்மளுக் எவ்ளோ கழுத்து வலிக்கூ இடுப்பு வலிக்கூ உங்கள்க்கு புரிதாங் புரிதிங்ளாத்
அதல்லா யாருக்குப்பு தோழி புரிய போது அத ல்லா யாருக்குமே புரியாது நீங்க என்னதா சொன்னாலு அதென்ன இவ வந்து சும்மாதா ஒக்காந்து போட்றா கோழி கிருக்கற மாரி‌ கிருக்றா இவளுக் பொய் நம்ம குடுக்குணுமா துட்டு அப்படின் தோணு ஆனா உங்ள வேற புக்கு வேற பண்வாங்க. போடுமா பொண்ணுக்கு போடுமா அது இல்லாம இதல நடுவுல குட் டிஸ் வேற வருவாங்க அவுங்குள்க்கூ போட சொல்வாங்க ஆமா அதுதா சொல்லுவாங்க போட்டு உடேமா சின்ன பொண்ணு தான சின்ன கை தானேமா போட்டு உடுமா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதென்னவோ உண்மதா நாலா நா றைய அனுபவிச்சிருக்கே பாத்திருக்கே நறைய பேர் அந்த மா போடலா மாட்டே அனுபவிச்சிருக்கே எனக்கு சும்மா கொஞ்ச கொஞ்சோ தெரியூ நமக்கு நம்ம வரையூ போட்டுக் கிறதுக்கு தா எனக்கு தெரியூ ஆனா நமக்கிட் டே வந்து சொல்லுவாங் ஏமா குட்டி கைதானம்மா போட்டு வுட்டா என்னம்மா ஆயிருவே அது ஒக்காந்து போட்றவங்ளுக்கு தா அது வலித் தெரியூ ஆமா ஆமா ஏனா அனுபவிச்சவங்ளுக்குதா ஆ கோழி அது எதுவோ சொல்லுவாங்களேப் பல மொழி மரிதா இருக்
ஆமா ஆமா தோழி கரெக் டா சொன்னீங்க தூவூ அதுவூ ஒரு சில ஆளுங்களுக்கு புரியாது
அதென்ன உண்மதா தோழி
ம் அப்றம் சொல்லுங்க கண்டிப்பா அவுங்களுக்கு வேணூன்னா புக் பண்ணது கன்ஃபாம் என்ன டேட்டு என்ன ஏதுன்னு கன்ஃபாம் பண்ணிட்டு சொல்லுங்க தோழி
சேரி சேரி நா கண்டிப்பா டேட்டு என்ன ஏது உங்ளுக்கு விளாவரியா கேட்டுட்டு என்ன ஏ அண்ணனுக் கு தா கல்யாணோ எல்லா கண்டிப்பா கேட்டுட்டு சொல்றே நீங்க தா வெளியூருக்குகூட வரேன் சொல்றீங்களே என்ன டேட்டு இன்னூ டேட் டு முடிவுப் பண்ல டேட்டு கேட்டோ அப்டின்னா அது என்ன டேட்
ல்லிருங்க தோழி இப்ப யாருக்கு நம்ம புக் பண்றமோ அவர்கிட்ட சொல்லிருங்க தோழி இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அந்த மாறி போறோன்னா ட்ராவல் சார்ஜஸ் எல்லாமே நம்மளோட டிராவலுக்கு ஃபுட்டு எல்லா சார்ஜஸு அவங்கதா பாத்து க்குனு புரிதுங்ளா அந்த மாரிதா புக் ஒன் பண்ணுவோ நம்ம இல்ல அவங்க நம்ம பிளேஸ்க்கு வந்து போடுறனா கூட அந்த டிராவல் சார்ஜஸ் இருக்காது அவங்க அழ கா வந்திர்லா நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டா நம்ம அழகா இப்ப நம்ம அஞ்சாருபா வாங்க ஓ அந்த மாரி அப்டின்னா அவங்க நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டா நம்ம அப்டியே அஞ்சாயிருபால ஃபுல்லா போட்டு முடிச்சுருவோ இதுவே அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கூப்பறாங்கன்னா அந்த டிராவல் சார்ஜஸ்ஸு அந்த ஃபுட்டு எல்லாமே அவங்கதா பாக்க வேண்டிதா இருக்கு ஆம்மா
கண்டிப்பா சொல்றே உங்க கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி
னதுக்கு ரொம்ப அ நல்லா எனக்கு ஒரு லெசன் கெடச்சுது. நல்லா ஒரு பேசுறிங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி. அக்கா பைய